ஹலோ வணக்கங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கம்பா நீங்க
ம் நல்லா இருக்கம்ப்பா இன்னா பண்ணிட்ருக்கீங்க
அ இப்பதா எ பையன தூங்க வெக்கலான்ட்டு அவன ப தூங்க வெக்க பாத்த அவ தூங்கவே இல்ல நா கீழ போறே கீழ போறன்ட்டு போயிட்ருக்கா பக்கத்துல அவுங்க அத்த இருக்காங்க அத்த பசங்க அக்கா பசங்க அவுங்க கூட ஈவினிங்ல டென்னிஸ் ஆடுவானா
ம்
அவுங்க கூட இவனும் போய் நின்னுட்டு போய் வேடிக்க பாத்துட்ருப்பா அதனியு இவனு கொஞ்சோ எட்த்தெட்த்து ஆடிட்டுருப்பா அதுதா நா போறே போறே போறேன்ட்டு அவ தூங்காமா ஜன்னலே பாத்துட்ருந்தா செரி நானு ஒன்னாரா அவன புட்ச்சு அமுக்கு வெச்சு தூங்க வெச்சு பாத்தா தூங்கல செர் போய்ட்டுவான்ட்டு கீழ போன்ட்டு அம்ச்சுவுட்ட
எங்க மதான்துல சம்டைம்ஸ் தூக்கமே வரமாட்டேக்குது ம்
ஆமாப்பா
ம் ம் இன்னொன்னு ஒண்ணு ச பசிச்சு சாப்பிட முடியல சாப்பிடவு முடியில இந்த வெயில்க்கா அது இன்னா ப்ரெ ச்சனியான்னு தெரில ஃபஸ்ட்டு சாப்டவு முடில
ம் ம் இல்ல இப்ப மழ பெஞ்சுட் டு அப்டிதா இருக்குது நல்ல வெயிலு இருக்குது மழையு இருக்குது ஓகேவாதா இருக்குது இந்த க்ளைமேட் ரொம்ப அப்பிடி ஒண்ணு கத்திரி வெயில் அந்த மாரி எல்லா இல்ல
நைட்ல குளுருதுப்பா
ஆமா நைட்டு சம்ம குளுரு பெஷ்ஷீட் போத்திந்தா நா படுத்தே அ ஆ
அப்படித்தா இருந்துச்சு மழைக்கு அதுக்கு நல்லா சில்லாதா இருக்குது
ஆமா
ம்
வெயிலு காயிட்டோ அப்பதான துணியெல்லா தோச்சாக்கா காயறத்துக்கொரு வெயில் இல்லாம வெறு இதுவா இருந்தா கூடோ நல்லா இருக்காது கிளைமேட்
ம் ம் அதென்னவோ கரெக்ட்தா ம்
இந்த கிளைமேட்ட ப்ரடிக்ட்டே பண்ண முடில திடீர்னு வெயில் அடிக்குதா திடீர்னு சாய்ந்திரோ நம்ப எங்கயாது அத வெளிய வெளிய போனு ஒ நெனச்சாக்கா இந்த கிளைமேட் இதுது டிஸ்டப் பண்ணிட்டுருக்கு ப்ரடிக்ட் பண்ண முடில ஓகே இப்ப வரு வராது அப்டின்ற மாரி
ம் இல்ல இப்ப ஈவினிங்லா நைட்ல கம்பல்சரி அஞ்சு மணிக்கு மேல மழ வந்துடுது தொடர்ந்து ஒன் வீக்காவே நல்ல மழதா இங்க
ம் ஆமா எங்க அம்மா ஊர்ல கூட அப்டித்தா அக்கா வாக் போய்ட்டுருந்தா சரியான மழ அடி என்னால இங்க போவே முடில நா வரும் போது நார்மலாருந்துச்சு வாக்கிங் போய்ட்டு இப்டி வரத் துக்குள்ளயே இப்டி மழ இட அட மழ அப்டின்றாங்க அப்டிதாருக்கு நல்லாதாருக்கு கிளைமேட்டு எல்லா கிளைமேட்க்கு ஏ பையனுக்கு அப்டியே பேபேஸ் எல்லா பொங்கிடு இந்த கிளைமேட்டு அப்டிதா அப்டியே ஆரம்பிச்சது அப்றோ இந்த மழ அதெல்லா வந்து து கொஞ்சோ சஸ்டென் பண்ணிடுச்சு ம்
நல்ல இப்பதா எங்க தோட்டத்துல மாதுளம் பழோ நல்லா பெருசு பெருசா வுட்டுட்டுருக்கு நல்லா பெருசாயிட்ருக்கு இந்த மழைக்கு சீக்கிரோ வளருதுப்பா நம்ம நார்மலா தண்ணி ஊத் தி வளர்க்றத விட மழ தண்ணில வந்து ரொம்ப அருமையா வளருது நெஜமாவே அ பிஞ்சுமா பிஞ்சுதாருந்துச்சு ஒன் வீக் முன்னாடி நல்லா பிஞ்சு பிஞ்சாருந்துச்சு எல்லாமே
ம்
இப்ப கரெக்டா ஒரு நால் நாள் மழ தொடர்ந்து பெஞ்சுட்டேருக்கு அவ்ளோ சீக்கிரோ வளறது இப்போ அந்த அந்த மழ அந்த மழ தண்ணிக்கு வந்து அவ்ளோ அழகா வளருது ப இது பழம் பழமு நல்லா வளர்ந்துட்டுருக்குது இப்போ நல்ல பிச்சு பாத்தா அவ்ளோ டேஸ்ட்டாருந்துது மாதுளம் பழோ ஆமா நல்லா இருந்துச்சு கொய்யா பழமு வுட்ருக்கு இப்போதா பிஞ்சு விட்டுருக்கு வளரு ம அதாவது ம மழ நீருக்கு வந்து நல்லா வளருது
சேரி சேரி சேரி சேரி நல்லது நல்லது அப்றோ சொல்லுங்க வேல எல்லாம் முடிஞ்சதா
எல்லா வேலயு முடிஞ்சுதுப்பா ரெஸ்ட் எடுக்கலா ஆனா ஒன்னு தூக்கோ வரல சேரி அதினால தா பேசிட்ருக்லா ன் ஃபோன் பண்ணே சேரி நீங்க எதனா படம் பாத்துருக்கீ புதுப்படோ எதுனா பாத்திங்களா ரீசண்டா எதுனா
ஆமா இது என்னது பிளாஸ்டு இந்த வீக் போய் பாத்தோ பிளாஸ்டு
அப்டிங்களா
சண்டே ஆ சண்டே பாத்தே சூப்பராருந்துது மூவிப்பா எனக்கு ரொம்ப புடிச்சது ஜெயிலர்க்கப்றோ ஒரு ஃபைட் சீனு அந்த ஒரு மாஸ் நல்லாருந்துது மாசாருந்தது படோ ஸ்டார்டிங்லந்து எண்டிங் வரைக்கு சூப்பராருந்துச்சு
ம்
நல்ல அர்ஜுன் தோ அர்ஜுன் அபிராமி தெரியுங்ளா
ம் தெரியு தெரியு
அ அவுங்க அப்றோ இன்னொரு அந்த ஹீரோயின் பேரு தெரில அவுங்க ஒரு ஆல்பம் சாங்க்கு இது பண்ணிருக்காங்க ஆடிருக்காங்க
ம்
அவுங்ள எனக்கு அந்த ஆல்பம் ஸாங்ளே புடிக்கூ இந்த மூவியில இன்னூ புடிச்
சண்டியர் படத்துல இருக்காங்கள அவுங்க தான சண் ஆ அவுங்க தா அவுங்க தா ஆ
அவுங்களே தாப்பா ம்
என்ன கத சொல்லுங்க நானும் பாத்த பட் ட்டு எனக்கு அவ்வளோ ஸ்டோரி புரியில எனக்கு அங்க
அப் பாத்துட்டிங்ளா
ஆ பாத்தே பாத்தே நானும் பாத்தே பட் வந்து ஸ்டோரி புரியில
ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரி தாம்ப்பா
அதுதாம்ப்பா கவனிக்கல எனக்கு அது தலவலியாவே இருந்துச்சு உள்ள தேட்ருக்குள்ள செரு கொ நா அப் குனிஞ்சிட்ட ஒரு சில சீன் நா பாக்கவே இல்ல
ஆஹா ஹா
ம் நல்லா இருந்தனா இது அர்ஜுன் இந்த படலா நல்லா தா இருக்
நல்லா இருக்கூ நாங்க ஆக்சுலா அப்டித்தா போனோ நாங்க ரிவ்யூ அது மாரி எல்லா எதுமே பாக் பாத்துட்டு போல கருப்பு மூவி ஹஸ்பண்ட் முன்னாடி பாத்துட்டாங்க சனால எங்கள அதுக் கூட்டிட்டு போல சா அதுக்கு போலாமான் தா நா பர்ஸ்ட்டு கேட்டே இல்ல ப்ளாஸ்ட் படம் போலா ஆ சும்மா ஸ்க்ரால் பண்ணால ப்ளாஸ்ட் ப்ளாஸ்ட்னு வந்ச்சி ஆனா உள்ள போய் ரிவ்யூ எதுமே பாக்ல சரி போய் பாக்லா ஏன்னா அர்ஜுன் மூவினாலே கொஞ்சோ ஸ்டண் ட்டு அதெல்லா கொஞ்சொ ஃபைட் சீன் நல்லா இருக்கூ தான எப்டி இருக்குதுன் போலா அப்டின்ற மாரி போஸ்ட்ரு அவுங்க மூணு பேர் ஃபேஸு இப்டி ஒரு மாரி டரரா அப்டி இருக்குற மாரிதா இருக்கூ நல்லா இருக்கூ ஒரு என்ன சொல்றது கான்செப்ட் வந்து என்னன்னா பொம்பளப்புள்ளய ப்ரேவா வளக்ணு அப்டின்ற மாரி இருக்கூ
ஓ அர்ஜுனுகூ அபிராமிக்கூ கொழந்த இருக்குதுங்ளா
ஆமா அவுங்கதா பொண்ணு ஹீரோயின் அவுங்கதா அப்போ என்ன சொல்வாங்கன்னா அ நீ ஹெல்ப் பண்ணூ எந்த பிரச்சனனாலு நீதா ஒன்ன நீ ஃபேஸ் பண்ணிக்கணு ஒனக்கு மட்டுமே நீ பாத்துக் கூடாது மத்தவங்களுக்கு வர பிரச்சனையு நீதா ஃபேஸ் பண்ணி இது பண்ணணு அப்டின் சொல்லுவாங்க அந்த பொண்ணு வளர வளர என்னப் பண்ணுவான்னா வ வழியில அக்கத்து பக்கத்துல அவளுக்கு சண்ட பிரச்சன வரதும் சரி ம மத்தவங்களுக்காக பிரச்சன வரதூ சரி நா சண்ட போட்டு வருவாங்க அவுங்ப்பா கரத் கரத்த மாஸ்ட்டரு சே இவ்ளூ க சொல்லி் குடுத்துருப்பாங்க அப்றோ அவுங்க அம்மாவு இது பண்ணிருப்பாங்க
ம் ம் ம்
மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஃபைட் சீன் எதோ ஒரு பிரச்சன இழுத்து விட்டு வருவாங்க பாருங்க வில்லன்னா எப்டி சுத்தி முத்தி வில் வில்லன் வந்து ஹீரோயின் பண்ற ஒரு சீக்வன்ஸ் வரு அப்ப பாத்தீங்கன்னா ஆ இவுங்க வீட்ல ஒரு ஃபைட்ஸீன் வச்சிருப்பாங்க அவ்ளோ சூப்பரா இருக்கும்ப்பா செம்மையா இருக்கூ இதுல என்னதுது இவுங்க யாரு அ அவுங்க அம்மா என்ட்ரி குடுப்பாங்க பாருங்க அவங்க அப்தா அது முன்னாடி சொல்லியிருப்பாங்க இவனால நாளைக்கு எதன ப்ரச்சனெ வந்துச்சுன்னா என்ன பண்றது வேண்டான் அப்டின் வாங்க அப்புறம் இவள அடிச்சு சண்டெ இது பண்ணும் போது தடுக்கத்துக்கு அவங்க அம்மா இப்டி புடவ எடுத்து இப்டி இது பண்ணிட்டு வருவாங்க பாரு அப் அப்பத்தா அந்த ஒரு இது அவங்களுக்குள்ள இருக்ற அந்த இதுவே தெரியுன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மதரா எப்டி இருப்பாங்க பயப்படுவாங்க பொட்டா பொண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ணும் அப்டின்ட்ருப்பா பட் அ ஒ ஒரு இதுல சீன்ல சொல்லிட்டுவாங்க அம் உங்க அப் அப்பா வந்து இந்த மாரி பார்ட்டி த்ரீ டைம்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு ஆனா ஒரே ஒரு டைம் வந்து ஒருத்தர் கிட்ட தோத்துருப்பார் அது யாருன்னா அதுங்க மம்மி அப்டின்வாங்க
ம்
உங்க மம்மி கிட்ட தான்ட்டு அப் அவ்ளோதா அவங்களோட இன்ரோடக்ஷன் அவ்ளோதா இருக் ஆனா அந்த சீன்ல வந்து எறங்கி அடிப்பாங்க பாருங்க செம்மையா இருக்குன் அப்புறோ அதுல ரெண்டு வில்லன்ங்க மறைஞ்சிருப்பானுங்க அல்ல இந்த ஹீரோயின் சொல்லவ செத்துருவாங்க மூணு பேர் செத்துட்டாங்கன்னனே என்ன பண்றது அவ்ளோதா நம்ம ஃபேமிலி லைஃப் போயிடுச்சு அ நிம்மதி இல்லாத லைப் போயிடுச்சு இவள நா எப்டி கல்யாண பண்ணி குடுப்பேன் அவன்னனு பொழம்புவாங்கப்பாரு அப்புறம் இவங்க அப்பா சொல்லுவாங்க இப்ப நம்ப வாழணும்னா என்ன பண்ணனு இவங்க மூணு பேரையும் பொதச்சிடலாம் அப்டின்னுவாங்க அப்ப அவ அவ சொல்லுவா அப்போ இந்த பின்னாடி இருந்து எட்டி பாத்துன்னக்கிறானுங்கல்லையா அவனுங்களே சேத்து பொதச்சுலாங்க நஜமா எனக்கு அந்த சீன் ரொம்ப கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு நம்ப அத கவனிசிருக்க மாட் டவுன் நெனசிருப்போம் அது வந்து கவனிசிட்டு அப்புறம் அவனும் அப்டியே வெளியே வந்து அடிப்பான் எல்லாரையும் அடி ச்சி போட்டு இது பண்ணுவாங்க நல்லா இருக்கும் படம் அப்புறம் எல்லாக் இவாங்க எங்கள மட்டு அடிச்சு போட்டா பரவால்ல எங்களுகும் மேல ஒரு எட் இருக்கான் அவன் வந்து உங்கள சும்மா உட மாட்டா அப்டின்னோன்னே அவ ஒடனே வீட்டு தேடியே போயிட்டு போய் அடிச்சுட்டு வந்துருவாங்க ஆ அர்ஜுன்து
ம் ம்
ஃப்ஹைட் சீன் மெயின் அது தான் நல்லாருக்கும் கான்செப்ட் ஒரு பொண்ணுன்னா இப்டி இருகணும் அந்த ஆபீஸ்ல இப்ப ஒ ஒருத்தர வந்து மிஸ்பிகேவ் பண்ணா
ம் தன்னை எப்டி பாதுகாக் இப்பநன்றது பொண்ணுங்க இப்டி இருகணுன்றதுதா கதை
ஒகே பண்றான்றது தா
ம் ம் ம் சரிங்க நல்லாதா இருந்துச்சி அப்பறம் நானும் பாத்தே பட் இப்ப வந்து எனக்கு வந்து சினிமாக்கு போறது மெயின் ரீசன் என்னன்னா பாப்கார்ன் நல்லா இருக் குன்ல அந்த சினிமா த்யேடர்ல வந்து பாப்கானு அந்த ஸ்நாக்ஸ்ல்லா ரொம்ப நல்லா இருக்கும்
ம் ம்
அதவாங்கி சாப்ட்ட்டு இருந்த எனக்கு அவ்ளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதா பாத்தே அன்னைக்கி
ம் இன்ட்ரெஸ்ட் இல்லான்றீங்க அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றீங்க
அப்டி இல்லை
ஆன்
நீங்க என்ன புரிதல் பாத்திருக்கீங்க நான் புரிஞ்சும் நீங்க புரிஞ்சதும் கரெக்டா இருக்குதான்தா கேட்டன் நானு
ஓ சரி சரி
ம் இந்த பட்டர் ப்ரோ பாப்
ஆச்சுலா நீங் க என்ன பண்ட்டீங்னா பாப்கான பத்தி பேஸ்றிங்ளே தவர படத்த ஓட்டிட்டிங்ளே நீங்க என்ன கேட்டா நீங்க காஸ் வேஸ் பண்ணிட்டிங்கதா சொல்லு நாங்க வந்து ஏ ஹஸ்பண்ட் நானு கொழந்த பேரு என்ஜாய் பண்ணோ நாங்க ஈவினிங் ஷோதா போனோ கொஞ்ச கூட ஹெ டயட் ஆவுல ஒன்னு ஆவ்ல இரு எல்லார் மனஸ்லோ வந்தது நம்ப வர்த்து இந்த பட பாத்தது அப்டின் எங்ளு எங்ளுக் ஃபீல் ஆச்சு
இல்ல அப்புடிதா இர்ந்துச்சு நல்ல சீன்ல்லா நல்லாவே இருந்துது
ம் கண்டிப்பா நீங்க ஃபேம்லில போய் பாருங்க
ஆமா அன்னக் ஃபேம்லியாதாப்பா போயருந்தோ நா இன்னக் ஃபேம்லியாதா போயிர் நானு எங் ஹஸ்பண்ட் பசங்கள்லா போயிருந்தோ
அ
எல்லா நல்லாதா பாரு காவிச்சுத எனுக்கு ஒரு ஹெட்டேக்காவே இருந்துச்சு எனக்கு அன்னக் ஒடம் செரி டவுல அதனால அப்டி இர்ந்துதுனால ஓகேதா
ம் ம் கண்டிப்பா பாத்துட்டு எனக் சொல்லுங்க அப்டிற்
ம் கண்டிப்பாப்பா கண்டிப்பா இன்னொரு கால் பண்ட்டுங்ளா அ சரிப்பா தேங்கயூபா ம் பாய்
ம் பாய்